தோழி எப்டி
ம் வணக்கம் தோழி நல்லா இருக்கே
சாப்டாச்சா இல்லனா
ம் சாப்டாச்சி நீங்க
ஆ சாப்டாச்சு
இன்னு இப்ப பசியா இருக்கே என்னென்னு தெர்ல போயிட்டு கொஞ்ச நேரோ கழிச்சி தா சாப்புண்ணோ
ஹ ஹா
எதாச்சு வீட்ல‌ வாங்கிணு வந்திருப்பாங்க
சேர் செரி
னாக்ஸ் அதுதா சாப்ட்டு
இப்ப அவ்ளோவா பசிக்க மாட்டிங்குது புல்லு தண்ணி தாகமா தா இருக்கு
ம் ம் ஆமா ஆமா வெயில் காலல்ல அது தா ம் ம் ஆமாம்மா நீங்க எதாச்சு ஹோட்டல்லா போய் வாங்கி சாப்ட மாட்டிங்ளா
சாப்டுவா சாப் எப்பமாச்சு தா இந்த பிரியாணி அந்த மாரி யெல்லா வாங்கி சாப்டுவாங்க
ஹோட்டல்லையா அது செய்லால்ல பிராணியே
இல்ல அது செய்ய தெரியாத என்னால செய்வாங்க அம்மா செய்வாங்க எப்பமாச்சி ஒருக்கா அப்டி சாப்டுறதுக்கு சீக்கிரோ சாப்டன்னா தீடிருன்னு எப்பமா ஒருக்கா தா சாப்டன்னு ஆச வரு அப்பவு ஹோட்டல்ல வாங்கி சாப்பட்றது
ம்ம்ம் வீட்ல பிரியாணின் சொன்னா அத நாங்களே செஞ்சுருவோ வீட்லே
ஆமா
ம்
அதில்லாம ஹோட்டல்ல வாங்கி சாப்டா பிரியாணியோட கல்யாண வீட்டு பிரியாணி அது தனி டேஸ்டதா இருக்கு
ஆமா ஆமா
அதுல என்ன பண்றாங்க என்ன சேக்கறாங்கன்னே தெரியாது ஆனா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்ல இருக்கு அந்த பிரியாணி
அது ஒரு மாஸ்டர் ஒரு கை பக்குவமா இல்லையனா அது இப்ப நீங்க போறது நா போட்றது டேஸ்டு வர மாட்டதுங்க அது என்ன பிராப்லம் ம்
கேக்குதா
கேக்குது கேக்குது
இல்ல அதுல என்ன சேப்பாங்கன்னே தெரியாது ஆனா அந்த அளவுக்கு அது செம டேஸ்ட்டா இருக்கு
ஆமா அதுதா கேக்கிறே அது என்ன பண்றதுன்னே தெரியலே
ஆமா
ம்
உங்களுக்கு பிரியாணியெல்லா பிடிக்குமா
பிரியாணியா
ம்
ம் பிரியாணி பிடிக்கும் எல்லாருக்கு பிரியாணி பிடிக்கு ஆம்
எனக்கு கோழி பீப்யோட மட்டன் பிரியாணி நல்லா பிடிக்கும்
ம் பாப்பா அழுது போலயே
ஆமா ஆமா
சேரி சேரி என்னன்னு பாருங்க என்
ஆங்க இல்ல அம்மா இருக்காங்க அம்மா பா அம்மா இருக்காங்க அம்மா பாப்பாங்க
ம் இல்லல்ல சவுண்டு பேக்ரவுண்ட்ல அதுமாரி கேட்டா அப்பறோ கட் ஆகிட போது ரிஜெக்ட் பண்ருவாங்க அதுக்குதா கேக்குறே
ஏ புள்ள மத்யானதுக்கு என்ன கொழம்பு
ம் இங்கருந்து கீழ தெர்ல இன்னு நா கீழ போல நா மேல இருக்கே
சேரி சேரி
ம் என்ன பசில இருபாங்கன்னு தெரில
ஆ ஆ
ம்
சாப்பாடுல என்ன சாப்பாடு ரொம்ப புடிக்கு
எனக்கு சாப்பாட்ல வீட்டரிசி சாப்பாடு நல்லா பிடிக்கு
சேரி சே
உங்களுக்கு
எனக்காவா மீன் கொழம்புன்னா நல்லா பிடிக்கு
இதா நீங்கதா மீன் கொழம்பே சாப்டுன்னு இருக்கீங்களே
அதா அது அது ரொம்ப நல்லா பிடிக்குன்னே வித விதமா மீன் வாங்கி சமைச்சி சாப்டுருவே
நீங்க என்ன மீன் அதிகமா வாங்குவீங்க
நாங்களா சூர மீனு பாற மீனு அந்த மாதிரி இங்க வந்து அந்த மாரிதா நெறய கெடைக்கு அப்ப இறாலு கணவா அந்த மாரி எல்லா கெடச்சின்னா பொறிச்சி சாப்டுவோ
ஓகே ஓகேங்க எதோ ஒரு மீன் நல்ல நல்ல மீன் வாங்கனா போது
ஆமா
ம்
ஆனா அதுக்கு ஏத்த மாரி மீனு ரேட்டு ஓவரா இருக்கு
ஓவரா ஆமா ஆமா ஆமா
ரேட் கொஞ்சோ கூடுதலா இருக்கு
கரெக்ட்தா கூடுதலா தா இருக்கு
ஆமா
ம் நா ஏ இப்போ சங்கரா மீன் அதெல்லா நல்லா இருக்குமா
அங்க சங்கரா மீன்னா எங்க ஊர்ல வந்து நவர மீன்னு சொல்வாங்க
சங்கரா மீனயா
ஆமா ஒரு மீன் நீங்க ரெட் கலர் உள்ள மீன தான சொல்றீங்க
கலர்ல இல்ல வெள்ளயா சின்ன சின்னதா இருக்கும் வெள்ள கலர்ல
வெள்ளயா ரோசும் சேந்த தானே
ம் ஆமாமா
ஆமா அது எங்க ஊர்ல நவர மீன்னு சொல்வோ அது நல்லா இருக்கும்
ம் ம் அதே மீன வவ்வால்ன்னு சொல்வாங்க வவ்வாலு கண்ட
அது இன்னொன்னு அது வேற அது வந்து நாங்க தெரச்சு மீன்னுன் சொல்வோ அத வவ்வால் மீனு அதாவ்து ரெண்டு நல்ல பெருசா இருக்கும் ரெண்டு சைடு ரக்கையு அதான சொல்றீங்க
சுறா மீன் சாப்ட்ருக்ங்களா சுறா
ஆ சுறா மீன் சாப்டுவோ
ம்
சுறாவே சுறாலே ஆ நெறைய சுறா இருக்குல்ல சுறா இருக்குல்ல
இல்ல பெரிய சுறா ஒரு பத்து கிலோல
அந்த மாரி துண்டு போட்டுதா தருவாங்க அப்டி இருந்துன்னா
அந்த மாரி நீங்க அத பெசாத அந்த மாரி வாங்கின் வந்து வள்த்ருங்க நல்ல பெர்சா ஒரு அம்பது கிலோக்கு வள்த்ருங்க
துண்டா அங்க கடைய்லே துண்டு போட்டு வச்சிருப்பாங்க பெரிய சுறா மீனு எல்லா
பெர்சா இருந்தா கறியே அந்த மீன் ஒரு மாரியா இருக்கிறமாரி இருக்கு
இல்ல சில மீன் நல்லா இருக்கும்
இல்ல எனக்கு அந்த மாரி இந்தாலே பிடிக்காது
அ ஆ சூர மீன்ல இந்த கருப்பு சூரன்னு சொல்வாங்கல்லா அது நல்லா பிடிக்கோ
ஓ அப்புறோ இந்த இந்த ஏரியில இந் மீன்லா இருக்குல வவ்வால்
அ
வெரால் மீன் வங்க
ஆமா அது நல்லா இருக்கும் நா கடல் மீன் சாப்டுவாங்க கொளத்தி மீன் ஆத்து மீன்ல்லா சாப்ட மாட்டோ
ஏங்க அது சூப்பரா இருக்கும் இன்னும் மழக்காலத்ல ஸ்டார்டிங்ல சின்ன சின்னதா ஒரு மீன் வர்றோ தெரிமா கண்டன் சொல்வாங்க அது குட்டி குட்டி சப்பு குட்டி குட்டியா இருக்கோ அது
ஆ ஆ
கல்லன்னு சொல்வாங்க அது இன்னு சூப்பரா இருக்கோ அது ம்
ஆ ஆனா நா நா கேள்விப்பட்ருக்கே அதனால நாங்க சாதாண கொளத்து மீன் ஆத்து மீன் அந்த மாரி தா சாப்டுவோமே சாப்ட்டா கடல் மீன் மட்டு தா சாப்ட்ருக்கோ
நீங்களா
ஆமா ஆமா
ம் பரவாலே நல்லா தா இருக்கும்
ம் அதுகளு சாப்ட்டு பழக்கோ இல்லாதனால சாப்ட மாட்டோ
ஓ வர்லயா
எதாச்சு வேற எதாச்சு சாப்ட்டிருக்கீங்களா
என்னது
சிக்கன் மட்டன்
ஆ அதா சிக்கன் மட்டன் பீஃப் அவ்ளோ தா வேற என்ன வேற ஒன்னு இல்லைல
வேற ம் ண்டி
நண்டு சாப்ட மாட்டோ
ம் இட்லி வெச்சா இட்லிக்கு அந் வாத்து வாத்து சாப்டுவீங்களா வாத்து
ஆ வாத்துன் சாப்ட்டதில்ல
சாப்டதில்லயா
ஆ
சூப்ரா இருக்கு அதெல்லா நாங்க இங்க சாப்பறது சிக்கன் அந் மாரி பொங்கல் இந்த தீபாவளினா வாத்து ம் அப்பரொ நார்மலா ஃபிஸ் ஸ் சண்டேயானா அப்பா
இல்ல நாங்க வாத்தெல்லா எடுக்கறதில்ல
ஆனா அதா சாப்புல்லா தெரிமா
நாங்க சா எதுமே அந்த இதெல்லா சாப்ட்டு பழக்கொ இல்ல சின்ன புள்ளைல இருந்து அதனால அது சாப்ட மாட்டோ அப்டியே வெறுத்துருவோ
ம்
கேள்வி பட்ருக்கே வாத்து சாப்டுவாங்க முயல்லா சாப்டுவாங்கன் ஆனா நாங்கல்லா சாப்ட்டதில்ல நாங்க சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மூணு தா
ஓ ஓகே ஓக்கே
மீனுமே சில மீன் வகைகள் வந்து சாப்ட மாட்டோ இந்த பொண்ணா பொன்னாரமீன் அந்த மாரிலா வாங்குனாம் சாப்ட மாட்டோ
அப்ப எந்த மேறி மீன்லா சாப்ட்வீங்க
நாங்க சாப்ட்டது பாற மீனு சூற மீனு அப்பறோ இறாலு கனவா மீனு சால நெத்திலி ஆ அதுக்கப்பறோ வந்து நறய அந்த சுண்ணாம்பு ஆலன்னு சொல்லுவாங்கல்ல அது வாள மீனு வாள மீன் வாள மீன்
ம்
அதெல்லா தா சாப்டுவோ
தெருவுல தெர்ல
இந்த மாறி எதுனா ஒ சாப் சாப்ட்டு பழக்கொ இல்லாதெல்லா சாப்ட மாட்டோ
சாப்ட்டதே தா சாப்டுவீங்களா
ஆமாஆமா
ம் தவறு ஏ புதுசா ட்ரை பண்லால
இல்ல அதா கூட சின்ன புள்ளைல இருந்தே இஷ்டொ இல்ல அதனால அப்டிய உட் சாப்ட மாட் சாப்ட மாட்டோ வுட்ருவோ அத அப்டியே
ஓகே ஓகே இப்ப வீட்ல உங்க இந்த வீட்ல வந்ருங்களா அம்மா வீட்ல எதாச்சு நல்லா வாங்கினு வந்து பொட்னே இருக்காங்களா அப்பப்போ பாப் பாப்பா ஸ்ட்ரென்த்தா இருக்கணூனு
ஆமா நெறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி
உம் நீங்க சாப்டாதா அது ஸ்ரென்தா இருக்க முடியு நீங்க சாப்டாம வாங்கி வந் போட்டா வேஸ்டு தா
ஆமா ஆமா
நீங்க சாப்புடுவீங்களா
நா எப்பமா ஒருக்கா வாங்கிட்டு வந்து சாப்புறது
ம்ம் சாப்ட்டா கொஞ்ச ஸ்ட்ரெந்தா இருக்கலா அதுக்கு சொல்ற
மோஸ்ட்லி இந்த பழம் வகைகள்ல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சாப்ட மாட்டோ ஜூஸ் அடிச்சு அப்டியே குடிக்கிறது
ஏ சாப்புட மாட்டீங்க
சாப்புட அது வந்து சாப்டது ஒரு மாரி விகஞ்ச ருக்கு மத்தமா எல்லாத்தையு வெட்டி போட்டு அப்டியே ஜூஸ் போட்டு குடிச்சா வேல முடுச்சுல்லா
அவ்ளோதா ஜூஸ் போட்டு குடுச்சா ஏதோ ஒன்னு ஆன சாப்டா போது ஜூஸ் ஆச்சு சாப்ட்டாச்சு ம் ஆமா அதனால எதுபோட்ட நம்மளுக்கு என்ன இருக்கு
ஆமா
நல்லார்ந்தா போது என்ன சொல்றீங்க
ஆமா கண்டிப்பா
உம்
இத யூடியூப்ல லா வீடியோ பாத்ருக்கே அந்த இந்த வே நெறைய குளத்து மீன் ஆத்து மீன்லாம் புடிச்சி வெட்டி அதெல்லா கறி வச்சு சாப்புட்றாங்க அதெல்லா பாத்துருக்கே அதெல்லா
ம்ம்
ஒரு மீன வந்து புடிச்சிட்டு வந்து அந்த மீன் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வலுவலுன்ரு இருக்கும் போல அத சாம்பல்லா தடவி அப்டி எல்லா அதுதா முன்னா சாப்ட்ருக்கீங்ளா
ஆ தந்தமின்தா சாப்டுவோ
ஆ ஆ
அங்க கிராமம் வந்து சரி பகுது உம் ம்
அத வெட்டி சாப்பிடுவாங்க நா பா யூடூப்லதா நெறைய பாத்துருக்கே இந்த மாரி
ஆ ந நன்றி தோழி டைம் முடிந்து விட்டது
ஆ சேரி புரோ நன்றி
ம்